ஓ
ஹலோ வணக்கம் தோழி!
தோழி வணக்கம் சொல்லுங்க தோழி என்னா பண்றீங்கோ நல்லாருக்க தோழி நல்லாருக்க
நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கோ தோழி சொல்லுங்க தோழி என்னா பண்றீங்கோ நைட்க்கு என்னா
நைட்டு வந்து அது தா தோழி ஒரே கொழப்பமாவே இருக்கு க்கு தோழி என்ன செய்யலா
எனக்கு ஆப்ஷனே இல்லைங்க தோழி போய் சப்பாத்தில தா நிப்ப ஆமா எந்த ஒரு ஆப்ஷன் யோஸ் ஆமா தோழி இப்போ சப்பாத்தில இருந்து தாவி பூரிக்கு போயிட்டு வருவ தோழி
ஆமா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்னு இல்ல தோழி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே வந்து மாவுதா கோதுமை மாவு ஒன்னு சப்பாத்தி அது எப்டி தோழி உங்களு க்கு வந்து கரெக்டா குறிப்பிட்டு அந்த ரெண்டுத்துக்கு மட்டு நீ அது உங்களுக்கு பழகிடுச்சுங்ளா அந்த அளவு போட்டு பெசஞ்சு
ஆமாங்க தோழி அப்டியே இல்லனாலுங்கூட கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா மீந்தா கொஞ்சோ ஃபிரிட்ஜ்ல வச்சுருவங்க மறுநாள் நாங்க தோச ஊத்திட்டு அவருக்கு மட்டு ரெண்டு சப்பாத்திய தேச்சு குடுத்துருவங்க அப்டி எதாச்சு மேனேஜ் பண்ணிடுவோ
அ அவருக்கு சப்பாத்தி சாப்பட்றதுனால அவருக்கு போர் அடிக்கிறது இல்லைங்களா!
இல்லைங்க தோழி அவருக்கு அதுதா பேவரட் அவர் இருக்கிற இடத்துல அது அப்ற சாப்ட்டு சாப்ட்டு பழகிருச்சுங்க தோழி அதனால அதுதா கேக்குறாங்க.
ஆனா இப்ப நம்ம நார்மலா இட்லி தோசனா இது ஒரு தேங்கா சட்னி அரச்சு வேலைய முடி சொல்லா ஆனா சப்பாத்தினா அதுக்கு ஒரு தனி டிஷ்
அது கூ எப்டிங் தெரியுமாங்க தோழி கரெக்டா அதுக்கு ஏத்த மாரி எங்க வீட்ல டிஷஸ் ரெடி பண்ணிருவாரு ஒன்னு சிக்கனு இல்ல மட்டனு இல்ல முட்ட கிரேவி இல்ல பன்னீர் கிரேவி இல்லன்னா மஷ்ரூம் கிரேவி அதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க தோழி இது செய்றது அது செய்றது கரெக்டா டைம் சரியா போயிடுங்க தோழி உங்களுக்கு
இப்ப பசங்க கே க்க மாட்டாங்களா அம்மா டெய்லி சப்பாத்தி போர் அடிக்குது வேற எதாச்சு எங்களுக்கு செஞ்சு
இல்லிங்க தோழி எ பைய சாப்பிட்றா எ பொண்ணுக்கு வந்து அதே சமய சப்பாத்தி வந்துரு புடிக்காதுங்க தோழி அவளுக்கு இந்த பொம்பள எப்பமே வந்து ஒரு ரைஸு இல்லயோ அந்த தோச ரைஸ் இல்லனாக்கா தோச ஊத்தி குடுத்துருவாங்க தோழி அதுக்கு பதிலா ரெண்டு தோச எ பொண்ணு சாப்ட மாட்டாங்க. பைய மட்டு சாப்டுவா எனக்கு சில டைம் போரு எனக்கு சாப்ட பிடிக்கல
சர்ரி சரி எனக்கு நைட்டு ரைஸ் சாப்ட பிடிக்கு தோழி உங்களுக்கு எப்டி பிடிக்குமா பிடிக்காதா
எனக்கு ரைஸ் வந்து நா எட்த்துக்க மாட்ட எனக்கு வந்து ம டீ ஒரு வேளதா நா எடுத்துக்க விரும்புவோ அதே சமயோ கால்ல கூடூ புடிக்காது நைட் டு புடிக்காதுங்க தோழி மதியம் மட்டுதா அந்த சாதம்
நா சாதோ எப்பயாச்சுன்னா நம்ம நைட் எடுப்பங்க ஆனா எப்பயுமே எடுக்க மாட்ட எப்பயாச்சு அம்மா வீட்டு சைட்ல வந்தன்னா எடுப்ப
ஆஹ எந்த மீந்துட்டா எங்க வீட்டுக்காரு இருக்காங்க அவருக்கு நைட்டு சாதோ வேணே வேணு சப்பாத்தி என்ன சாப்டாலுமே கொஞ்ச சாத வெக்கணு அதனால அவருக்கு போட்டுருவோங்க தோழி ந
அப்ப நீங்க ரெண்டு டிஷ் செய் கம்பல்சரி ரசம் ஒன்னு சாதோ ஒன்னு கொழம்பு சப்பாத்திக்குனுங்களா
ஆமாங்க தோழி இல்ல மதிய எதாச்சு செஞ்சுது இருந்தாக்கா அவருக்கு அந்த சாதத்துக்காக வச்சிருக்
ஆனா டெய்லி இதே தல வலில தோழி இன்னைக்கு என்ன செய்றது என்ன பண்றது இது எப்டி இதுல போட்றது அத எடுத்து எப்டி போறதுன்னு
சா சாமானும் மட்டு நம்மளுக்கு விழு பாருங்க தோழி கழுவிட்டே இருக்கணு அப்டியே காலைல டிஃபன்து திரும்பி அதாயிட்டு லஞ்ச் பண்றது திரும்பி அதாயிட்டு இப்ப சாயந்தரத்துக்குள்ளு இப்ப ஃபுல்லா சிங்க் ஃபுல்லா இருக்கு அதெல்லா கழுவி முடிச்சுன்னா காஃபி டீ அப்புறமா இவுங்க வர லன்ச் பாக்ஸ் ஓ இதெல்லா ஒரு வாட்டி சேந்துருங்க தோழி அதெல்லா கழுவி முடிச்சுன்னா திருப்பி நைட்டு செய்றதெல்லா ஒரு வாட்டிக்கு சேருங்க தோழி நெறையா சாமானு கணக்கே இல்லைங்க தோழி ஆனா என்ன வேல என்ன வேல இங்கோ பேசறது வந்து பேசிட்றாங்கோ ஜென்ஸுங்க வந்து ஆனா லேடிஸுங்களுக்கு தா தோழி தெரியு எவ்ளோ வேல போதுனு
ஆமாங்க தோழி
ம் அந்த மாரி தான நெறைய எங்கெங்க வேல முடியுது சொல்லுங்க எவ்ளோ வேலைங்க நம்பளு செய்றோ அப்டின்னாலா
ஆனா நா சப்பாத்தி செஞ்சா எங்க வீட்டுக்காருக்கு மாமியாருக்கு பிடிக்காதுங்க அதனால அவங்களே சப் பாத்தி மாவு பெணைவாங்க ஆனா எங்க வீட்டுக்காரு இன்னு நல்லா பெணைவாரு நல்லா பரோட்டா மாஸ்டர் மாரி கோதும மாவே போட்டு அப்டி இப்டி உருட்டுவார்
ல செஞ்சுட்டு வந்திருக்காங்களவங்கோ பரோட்டா மாஸ்டர்
யாருக்கு தெரியுங்க எந்த கடைல செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு அதுவா முக்கியோ சோறு தா முக்கியோ
ஆமாங்கோ நா தா அதுதா சொல்லுவே எங்க வீட்டுக்காரு கெல்லா நீ செஞ்சு குடுத்தனா டெய்லி நீ என்ன வேல சொல்றியோ நா செய்வ எனக்கு வந்து மெயினா எனக்கு சமைய சமைச்சு தர ஒரு ஆனா அப்போ சி தா கெடைக்கிறாங்க நம்மளுக்கு ஆனா எங்க வீட்டுக்காருக்கு எதுமே சமைக்க தெரியாதுங்க தோழி அவ்ளவா நானே தா செய்ணு
செய்வாருங்க இவரு செய்வாரு
அதுதாங்க எப்பயாச்சு சம்டைம்ஸ் இந்த எண்ணெய்ல பொறிக்கிற மாதிரி எதாச்சு ஒரு ஐட்டம் னா வருவாரு
ஆனா இவரு செய்வாருங்க ஆனா ரொம்ப டெட் டு ஸ்லோ ங்க
சரி அவர் செய்யறாங்கன்றீங்க இல்லலைங்கோ அந்த பாத்தரமெல்லா அப்ட அப்டே உங்களுக்கு எல்லா கழுவி வச்சு நீட்டுக்கு பண்ணி குடுத்துருவாரா இல்ல அப்டே உங்களுக்கு டபள் வேலையே பண்ணி
அது சில சமயோ பண்ணுவாருங்க இல்ல சில சமயோ அவரு சமைப்பாரு நா பாத்தரோ கழுவ இல்ல சில சமயோ ஒரு சட்னி பண்ணுவாரு நா தோச சுடுவ இல்லன்னா அவர் தோச சுடுவாரு நா சட்னி செய்வ இல்லன்னா பசங்கள பாப்பார் நா ரெண்டு செய்வேன் ஆ
எதாச்சி இந்த ட்ரை பண்ற மாரி எதனா ஒரு ஐட்டம் செய்யணுன்னு போவாரா சரி விடுங்கண்ணா அந்த கிச்சன் கிச்சனா இருக்காதுங்க அடுத்த அது நா கீளீன் பண்றதுக் குள்ளவே மொத்தோ இருக்கிற பாத்திரத்துல இருந்து இருக்கிற கப்ஸ்லருந்து இருக்கிற கிளாஸ் ஒரே ஸ்பூன் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கோ அப்போ வந்து அது என்னாகுதுன்னா வேல டபுள்ளாயிடு எனக்கு அந்த டென்ஷன் ஆயி நானே செஞ்சுக்கிறே அப்டின்ற அளவுக்கு ஆயிடுங்கோ
ஆ சட்னில்லா சூப்பரா இருக்குங்க என்ன சொல்றது ஹோட்டல் ல விட செம்மையா இருக்கு ஆனா கொஞ்சோ நம்ப ஒரு பத்து நிமிஷத்துல செய்வோனா ஒரு இருவது நிமிஷம் ஆகுங்க
எப்டிங்க கத்துக்கிட்டாரா
எப்டி கத்துகிட்டாருன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக தானங்க இருந்தாரு அப்டி இப்டி கத்துக்குறது அப்றோ நானு ஊருக்கு வந்துருவே இல்லைங்களா அப்ப சமைக் கிறது செய்றது பிரியாணி நா சொல்ல போனோனா பிரியாணி மசா சாலாலா அவர்கிட்ட இருந்தா நா கத்துகிட்டே நா இன்னைக் நா பிரியாணி செய் போறேனா ஒரு பர்ஸ்ட்டே எனக் மசாலா ரெடி பண்ணி குடுத் குடுத்ருங்கன்னா அவரு வறுத்து அரச்சு குடுத்து எடுத்து வச்சுடுவாரு அது பண்ணுவாரு சப்பாத்தி நல்லா பண்ணுவாருங்க சப்பாத்தி நல்லா தோச சுடுவாருங்க தோச மட்டு தா எனக்கு பிடிக்கே பிடிக்காதுங்க
சப்பாத்திங்கோ குடுங்கோ தோழி எங்க அம்மா சொன்னாங்கோ மாவு பெசையும் போது வந் து லைட்டா நம்ம சுகர் பாதி ஸ்பூன் ஆட் பண்ணி ட்டு நல்லா அடிச்சு இது இது பண்ணி ஆ ஒரு அர மண் நேரோ நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோனா அவ்ளோ சாஃப்டா இருக்குதுங்க எங்க அம்மா கண்ணு முன்னாடி செஞ்சே காட்னாங்கோ தோழி ஆ ரொம்ப சாஃப்ட்டு வருதுங்க தோழி அப்டியே இந்த சாஃப்ட் காட்டன் எப்டி இருக்கு அந்த அளவுக்கு இருந்சுங்கோ அந்த
சாஃப்ட் பா
ஏதோ நினச்சே நல்லா அம்மா சாஃப்ட்
சாப்டா பண்ணி பாக்கலா
அதுனால இப்ப நா கொஞ்ச அதுவே ம்
நாம்ப வாங்குறத விட ரேஷன்து கூட ரொம்ப சாஃப்ட்
ஆமாங்க அது ப்யூரா இருக்கு உங்ளுக்கு
அது என்ன சொல்றது சாப்றப்பவே நம்ளால அந்த கோதும இத ஃபீல் பண்ண முடியுது ஹலோ அந்த கோதும இத வந்து நம்ளால அப்டியே ஃபீல் பண்ண முடியுதுங்க
ஆமாங்க தோழி அது நம்போ வாங்கி அர்ச்சா கூட நல்லா இருக்குங்க தோழி நாங்க அது கூட வாஷ் பண்ணிட்டு நல் எ‌ல்லாம் நல்லா வாஸ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சுட்டு ஆ அது அது மிஷின் மெஷின்ல ஆட்டி வந்ட்டு கூட யூஸ் பண்ணிருக்கோ தோழி ரொம்ப நல்லாருக்கு தோழி என்னன்னா கலர் கொஞ்ச டார்க் கலரா இருக்கு மத்தபடி நம்ம அது இன்ஸ்டண்ட் பாக்கெட்டு யூஸ் பண்றத விட இது எவ்ளவோ சூப்பருங்க இது வந்து நம்மோ ஃப்ரெஷ்ஷா வர்து இல்யா அனால வந்து ரொம்ப நல்லா இருக்கு
உண்ம தாங்க ஆ அவர் வந்து பாத் தீங்கன்னா இது செய்வாருங்க நூடுல்ஸ் செய்வாரு சப்பாத்தி செஞ்சுருவாரு சப்பாத்தி தோச அதெல்லா செய்வாருங்க எல்லாமே ஓரளவுக்கு தே இந்த பொறிக்கிற வேலலா அவர் சூப்ரா பண்ணுவாருங்க இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு சிக்கன் லெக் பீஸ்ஸு
போட்டு வச்சிருக்கீங்கோ நல்லா ஹெல்ப்புல்லான ஹஸ்பண்ட்டு
இல்லங்க அது ஒரு தடவ எண்ணெய்ல போட்டு எடுத்துருவாருங்க எடுத்துட்டு தி ரும்பவு இன்னொரு தடவ போட்டு அ டீப் ஃப்ரை பண் ணி அப்றோ தருவாருங்க
ம் செமயாருக்கு
ஆமா இப்ப அவர் அந்த மாரி ஃப்ரை பண்றப்ப நா மிச்ச மீதி பாத்திரத்தலா எடுத்துப்போட்டு கட கடன்னு அந்த வேலய பாப்பேங்க
அதுதா அது ஈஸியா முடிஞ்சுருங்கோ நம்ளுக்கு செய்றது கூட தெரியவே தெரியாதுங்கோ எந்த வேலயுமே ஹெல்ப்ஃபுல்லா அந்த மாரி ஆளுக்கொரு ஒரு வேலன்னு செஞ்சா ஆனா ஒருத்தரே செய்யப் போம்போது ஃபுல்லா ரெஸ் ங்கும் டயர்ட்டு ஆயிரு அதுக்கு மேல செய்ரதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வர்தில்ல எனக்கு சில டைம்லா எல்லா மதியோ நெறைய செஞ்சுட்டு சாய்ந்தரோ பாத்தரோ இதெல்லா நிறைய ஆயிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுத்துட்டன்னு வச்சுக்கோங்கோ அதோட நைட் அதுக்கு மேலல எனக் சப்பாத்தி செஞ்சு ஒரு கிரேவி செய்யணுமான்றதே எனக்கு தல அன்னைக்கு ஃபுல்லா வழியே எடுத்துரு எனக்கு செய்ய இன்ட்ரெஸ்ட்டே வராது விருப்பமில்லாம செய்வே
திரும்பவு நம்ப செஞ்சுட்டே இருக்கிற மாரி நம்மளுக்கு தோணுது இல்லைங்
ஆமாங்கோ இப்ப சாய்ந்தரோந் தா காபி டீ வெறும் முடி ச்சீ இருக்கிற பாத்திரதல்லா கழுவி முடிப்போமா ஒரு ஆயில் ஐட்டம் ஸ்நாக்ஸ் கேப்பாங்களா அந்த ஆயில் ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லா பண்ணி முடிக்கவே அவ்ளவு நேரம் டைம் எடுக்கு அத சாப்ட்டு அதுக்காக ஒரு பாத்ரம் வந்திருக்கு அதெல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேல சப்பாத்தி மாவு பெசஞ்சு அதுக்கு ஒரு கிரேவிய ரெடி பண்ணி நீங்க யோசிச்சு பாருங்களே எவ்ளோ வேல ஆவுது அதனால அந்த மாரி டைம்ல லா வந்து கொஞ்சோ வீட்டுக்கார்க்கிட்ட நா கத்துவே எனக்கு டயடாருக்குது என்னால முடியல அப்டினு டு இது பண்ணாக அப்ப வந்து அவரு எதுனா ஈஸியா இருக்கிற மாரி ஏதாச்சு ஒரு செரி செஞ் சொல்லுவாரு செரி இன்னைக்கு விட்டுறு இந்த கிரேவி இதெல்லா செய்ய வேணா ஈஸியா ஏதாவ ச்சி பண்ற மாரி பண்ணிடு உனக்கு என்ன விருப்பமோ ஈஸியா பண்ற மாரி பண்ணிடு அப்டினுவாரு
சில சமயம் இப்ப நாங்க வெளிய போய்ட்டு வந்தோனா அ டைம் ஆயிடுது சுனா வெளியவே கொழம்பு மட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க தோச மாவு இருந்துச்சுன்னா கொழம் மட் மட்டு வாங்கினு வந்து கடகடன்னு தோச ஊத்தி இது கொழம்பு ஊத்தி கடகடன்னு
ம்
ஊட்டி ஊட்டிடுவோங்க இங்கே கொழம்பு விற்க் விற்ப்பாங்கங்க ஒரு பாக்கெட் முப் பது ரூபா குருமானா முப்பத்தஞ்சு ரூபா
ஓ அப்டியாங்கோ அவ்ளோ ரேட்டாங்க இங்க நாங்க இருக்கிற இடத்துலல்லா டென் ரூபீஸ் தாங்கோ
ஆமாங்க இது கொஞ்சோ பெரிய அந்த ஆரியாஸ்ஸு அப்புறோ குரு அமதாசு எங்க வீட்டு பக்கத்துலே ஆரியாசுங்க
செமையா இருக்குங்கோ அந்த டேஸ்ட் நாங்க மோஸ்ட்லி வந்து சாம்பாரு சட்னி தாங்க வாங்குவோ அது நாங்க டென் பைவ் ரூப்பீஸ் குடுத்து வாங்கிடுவோ பக்கத்லே ஹோட்டல் இருக்றதுனால குருமாலா வாங்கன்து இல்லிங்கோ குருமா எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ரூப்பீஸ்துன்னு நெனைக்கற குருமா சேர்வா இதல்லு அது எல்லா டுவெண்ட்டி ஃபைவ்வு நீங்க சொல்ற மாரி ரேட்டு
நல்லா இருக்குங்க அது க்கூட பாத்திங்கன்னா நாம்ப ஆறு மணிக்கு ஏழு மணிக்குலா தர மாட்டாங்கங்க ஒரு எட்ர ஒம்போது மணிக்கு மேல இருந்தா தருவாங்க இல்லன்னா தரமாட்டாங்க ஆனா கும்மு குரு அமு தாஸ்ல வந்து கண்டிப்பா குடுத்துருவாங்கங்க கொழம்பு
ஓ சேரிங்க
ஆ குடுத்துருவாங்க அந்த டேஸ்ட் நல்லாருக்கு கொழம்பு நல்லாருக்கு சாப்ட்ருவாங்க பசங்க பிரச்சன இல்லைங்க நாம்ப ஒரு எமர்ஜென்சினா கொழம்பு வாங்கி தோசய மட்டு ஊத்தி சாப்ட்டுட்டு அமைதியா இருந்துக்கலாங்க
ஆமாங்க தோழி அவ்ளோதா அந்த மாரிதா நானு சில டைம் வந்து ரொம்ப முடியலனு போது தோச ஊத்திட்ட ஆ சாம்பாரோ ஒரு சட்னியோ வாங்கிட்டு அப்டே தோச ஊத்தி முடிச்சு உட் ருவா தோழி எப்போமே வந்து நம்ம இன்ஸ்டன்டா ரெடி பண்ண முடியாது இல்ல வெளிய போய்ட்டு வர ம்போதல்லா ரொம்ப டயர்டா இருக்கு அப்பைலா என்ன பண்ணுவ முடிஞ்சா வாங்கிப்ப இல்லனாக்கா தோசையிவே தோச ஊத்திக்கலா தோச மாவ் ஆமாங்கோ சேவிங்ஸ் கூட நம்மளுக்கு அமௌண்ட் சேவிங்ஸ் ஆகுல இப்ப நீங்க ஓட்டலுக்கு போயி சாப்டது என்ன ஆச்சு அழகா மாவு இருந்தா ஊத்திட்டு இப்டி வாங்கி முடிச்சூட்டர்லா இல்ல நம்ம
உண்மதா தோழி உண்மதா சேரிங்க தோழி மிக்க நன்றி அ பாக்கலாங்க மிக் க்க நன்றிங்க மிக்க நன்றிங்க ஓகேங்க ஓகேங்க